ஆ
ஆ அக்கா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கம்ப்பா நீ எப்டி இருக்க
நல்லா இருக்கேங்க்கா
என்ன பண்ணிட்டிரிக்கீங்க
ஆ அக்கா ஒன்னு இல்ல வீடு இங்க கொஞ்சோ கெட் கட்றதுக்காக இது பண்ட்ரிருக்கோ வீட்டு வேல ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி எடோ ஒன்னு வாங்கிருக்கோ பக்கத்துல அப்போ செரி ஓகே அதுல செரி வீ வீடு ஒன்னு அங்க போய் இது இப்ப வாடக வீட்ல தான இருக்கோ செரி ரொம்ப நாள் இருந்த இதுவாயிருமே செரி சொந்தமா ஒரு வீடு கெட்டி போயிரலான்னு சொல்லிட்டு அதுக்கான டிஸ்கஷன் ஓடிட்ருக்குக்கா செரி அதா செரி எப்டி எல்லா பண்லா என்னெல்லா பண்லா அப்டின்னு சொ அதா நீங்க இ இப்பதான வீடு இது பண்ணீங்க உங்களுக்கு எது ஐடியா இருக்காக்கா அதப்பற்றி சொல்லுங்கக்கா கொஞ்சோ
அப்படியா நீங்க வீடு கட்றதுக்கு எப்டியு மொத்தமா தான பேசி உட்ருப்பீங்க இல்ல தனித்தனியா பேசிருக்கீங்களா
ஆ இது வந்து மொத்தமாதா நா வந்து லேபர் காண்டாக்ட் தான்கா பேசிருக்கோ மெட்டீரியல் நாங்க வாங்கி தரோன் சொல்ட்டோ ஏனா அவுங்க சேத்து நொம்ப ஆகுது ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் வச்சு நொம்ப அதிகமா கேக்குறாங்க
ஓகே ஓகே
சரி ஓகே நாங்க குடுத்துர்ரோ அப்டின்னு சொல்லி பேசிட்டோ அவரே கார்பெண்ட்ரு அவங்கள எல்லா கூட் ட்டுறன் சொல்ட்டாங்க அவுங்கள இதுலே மேஸ்திரி அப்றோ மேசன் அப்றோ கார்பென்டர் பிளம்பரு எலக்ட்ரீஷியன் பெயிண்டர் எல்லாருமே மொத்தமா சேந்த மாதிரிதா ஒரு இதுவா அவுங்களுக்கு அதுல்லா வந்துருவாங்க பட் திங்ஸ் மட்டு நாங்க வாங்கி தரோ அப்டின் சொல்லிருக்கோ
ஓ சேரி சேரிப்பா நாங்க இப்பதா கட்டி முடிச்சோ கட்டி முடிச்சு இப்ப எத்தன ஆ ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தா ஆகப்போது நாங்க பே குடுத்தது பாத்தீன்னா இவரு மொத்த காண்ட்ராக்டராதா குடுத்துருந்தாரு நம்ம வந்து ந்து ஓயாம அலைஞ்சு அலைஞ்சு பண்ண முடியாது ஒர்க்கையு விட்டுட்டு கொழந்தைகளுக்கு ஸ்கூல் போறாங்க அதெல்லா விட்டுட்டு வந்து நம்ம பண்ணிட்ருக்க முடியாது அப்டின் சொல்லி மொத்தமாவே பேசிட்டாரு இவரு
ஓகேக்கா ஓகே
ஆனா நாங்க பேசும் போதே எல்லாமே தெளிவா சொல்லிட்டோ
செரிக்கா செரி
ஆ ஜன்னல் எப்டி வெக்கணு கதவு எந்த மாரி வெக்கணு எது எது எங்கருந்து ம் எந்தெந்த மாரி கதவு இந்த தேக்கு மரோ அந்த மார்லா சொல்றாங்கல்ல ஒவ்வொரு மரோ அது கதவெல்லா சொல்றாங்கல்ல ஆ அந்த மாரி அக் த்துகளா இருக்கட்டு அதே மாரி நம்ம கீழ போட்றது இந்த டைல்ஸ்சு துக இல்லாம நாங்க ஆத்தங்குடி கல்லே போட சொல்லி சொல்லிட்டோ
சேரி சேரிக்கா
அது வந்துட்டு கொஞ்சோ நல்லா இருக்கு அப்டிங்கிற மாரி எல்லாருமே சொல்லவு அந்த மாதிரி சொல்லிட்டோ அப்றோ பாத்தினா நாங்க சொல்லும் போதே எல்லாமே தெளிவா சொல்ட்டோ இப்ப கிச் ச்சன்னா கிச்சன் குள்ள வந்து இவ்ளோ செல்ஃப் வேணு ஆ இவ்ளோ சிங் வந்து கொஞ்சோ இவ்ளோ பெருசா இருக்கணு சிங்கல்லா வந்துட்டு அவங்க இந்த இதுல வாங்கி வைக்கிறன் சொன்னாங்க நா வந்து அதெல்லா வேண்டா கல்லு வச்சு கட்டிருங்கன்னே சொல்லிட்டே பெருசா ஏனா இது சிங்குன்னா நம்ம வந்து நெறைய பாத்திரங்க போட்றோ எதாது பண்றோ நெலிஞ்சிருச்சு ஒடஞ்சிருச்சுன்னா நம்ம திருப்பி திருப்பி மாத்திட்ருக்கணு
ஆமாக்கா கண்டிப்பா
நம்ம ஏனா ரெகுலராா யூஸ் பண்றது வ கிச்சன்ங்குற ஒரு விஷ்யோ அதுனால வந்துட்டு ப த்தினா அது வந்து கண்டிப்பா நா வந்து நம்ம போட்ற கல்லுலே வந்துட்டு அதுல கல்லுலே செய்ங்கன் சொல்லி ட்டே அந்த மாரி செஞ்சே குடுத்துட்டாங்க எங்குளுக்கு
ஆமாக்கா
அதே மாரி கிச்சன்னு இது அடுப்பு வக்கிற எடோ அதுக்கு பக்கத்துலே செல்ஃபுங்க அ மிக்சி அரைக்றதுக்கா இருக்கட்டு கிரைண்டர் அரைக்றதுக்கா இருக்கட்டு பிரிட்ஜ் வைக்கிறதுக்குன் எல்லாமே வந்து ஃபுல் பிளான் டுலதா பண்ணுனோ நாங்க
சேரிக்கா சேரி சேரி
இப்ப வந்து சும்மா வெறு ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் மட்டு போட்ருக்கோ எடோ விட்ருக்கோ பத்தலன்னா இன்னொரு பெட்ரூம் கட்ற மாரி வருதுன்னா ஃபியூச்சர்ல கட்ற மாரினா அட்டாச்டு பண்ணி கட்ற மாரி எடோ விட்டு தா கட் ட்டிருக்கோ அதே மாரி முன்னாடி கார் நிறுத்தறதுக்கு ஃபோ ர்ட்டிக்கோவா இருக்கட்டு எல்லாமே வந்து எவ்ளோ எவ்ளோ வேணுமோ அதே மாரி சொல்லிறனு அங்க மழ தண்ணி வந்தா உள்ள வராத மாரி அதே மாரி இந்த மழை நீர் சேகரிப்பு மாரியு போட சொல்லிட்டோ நாங்க மழ தண்ணி வந்தா நம்ம புடிச்சுக்குற மாதிரியு புடிச்சதுக்கப்றோ பாத்தினா மீதி மழ தண்ணி வந்து அந்த மழை நீர் சேகரிப்புல போற மாரியு அட்ஜஸ்ட் பண்ணி இது பைப் லைன் போட சொல்லிட்டோ அது போக நமக்கு வந்துட்டு இப்ப செடிங்களுக்கு எதுக்காது வேணு விடணு அப்டின்னா வீட்ட சுத் த்தியுமே வந்து நல்லா கொஞ்சோ எடோ விட்டுதா கட்டிருக்கோ வீட்ட சுத்தி செடிங்கல்லா நெறைய வச்சுக்குற மாரி வீட்டுக்கு பின்னாடியுமே வந்து நெறைய எடோ விட்ருக்கோ மரங்கள்லா வெக்கிற மாரி இவர் வந்து வீட்ட சுத்தி மரங்கள்லா க்கணு அப்பதா நம்ம வெயில் கால்த்துல வீட்டுக்குள்ள இருக்க முடியு நம்ம என்னதா பண்ணி செஞ்சாலு கட் னாலு பண்ணாலு மரோ இல்ல செடிங்க இல்லனா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது
ஆமாமா
அப்டிங்கற மாரி சொல்லி அதனால வந்துட்டு செடிங்க எல்லாமே வெக்கிறதுக்கு நல்லா விட்டுதா கட் ட்டிருந்தோ அதனால் மழ தண்ணி பாத்தீனா மழை நீர் சேகரிப்புக்கு உள்ள போய்க்கிற மாரியு விட்ருக்கோ ஆ எடைல வேணுனாலு நம்ம செடிக்கு பாத்தியு கட்டிவுட்டுருக்கோ செடிங்களுக்கு அந்த மரங்களுக்கெல்லா போற மாரி பண்ணிருக்கோ இப்பதா பாத்தீனா எத்தன ஒரு மூனு மரோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு அ ஒன்னு நெல்லிக்கா மரோ இன்னொன்னு மாமரோ அப்பறோ பாத்தீனா இன்னொரு மரோ சப்போட்டா பழோ நெனைக்குறே அந்த மரோ வாங்ட்டு வந்து வச்சுட்டுருக்காரு கன்டு இன்னு அஞ்சாறு மரங்கள்லா சொல்லிரு க்கு சொன்னாரு எப்ப கொண்டுட்டு வராங்க என்னன் தெரியல நா சைடுலல்லா பாத்தீனா இந்த சின்ன சின்ன செடிங்கள்லா போட்டுட்ருக்கே இந்த கத்திரிக்கா செடி அவர செடி இதுகல்லா இருக்குல்ல
ஆமாம்மா
அது கருகப்புல பச்ச மொளகா இந்த மாரி சின்ன சின்ன செடிங்கலா நெறைய போட்டுட்ருக்கே தக்காளி செடி இதுகல்லா போட்டுட்ருக்கே இப்ப எல்லாமே கொஞ்ச கொஞ்ச இப்பதா எல்லாத்துலயு பூ விட ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மாசோ ஆச்சு செடிங்கல்லா வச்சு
சேரி செரிக்கா
எடையிலயு நல்லா ப ரெண்டு மூன் நாள மழ விழுகவு பாத்தீனா நல்லா அப்டியே ஃபிரெஷ்ஷா இருக்கு செடிங்கல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இன்னு பூச்செடிங்க மட்டு சொல்லிருக்கே பூச்செடிங்கள்லா நா கீழ வப்போன் சொன்னே இவர் மேல மாடில கொண்டுவோய் வச்சருவோன் சொல்லிட்ருக்காரு என்ன பண்றாருன் தெரில
ஓகேக்கா ஓக்கே ஓக்கே
அதேமாரி ஸ்டெப்ஸுமே வந்து மாடிக்கு எப்புடி போகணு எந்த ரேஞ்ச்ல வெக்கணு எல்லாமே வந்து பாத் தீனா தெளிவா அவ்ங்கள்ட்ட நாங்க சொல்லிட்டோ
செரிக்கா
அப்பறோ இந்த ஹால்லலா வந்து இந்த கலர் லைட்டல்லா இருக்கும் பாரு
ஆம்மா ஆமாக்கா
அ அந்த மாரி கலர் லைட்டு ஃபுல்லா வெக்க சொல்லிருக்குறோ அதே மாரி வெளிலயு செரி வீட்ட இப்ப வந்து புதுசா ட்ரெண்டு பாத்தீனா வீட்ட சுத்தி வீட்ட சுத்தி கலர் லைட்டு வெக்கிற மாரி இது பண்ணிருக்காங்க
சேரிக்கா செரி செரி
அந்த மாதிரியு வந்து பாத்தீனா வீட்ட சுத்தியு கலர் கலரா வச்சிருக்குது நம்ம வந்து இப்ப இந்த கார்த்திக தீபத்துக்கு இல்லன்னா இந்த அ இது கிறிஸ்மஸ்கெல்லா கொண்டாடும் போது நம்ம பண்ண மாட்டோல அந்த மாதிரி இதுங்களுக்கெல்லா போட்றதுக்கு வெக்க சொல்லிருக்குது நம்ம வந்து கொஞ்சோ ஒரு இதுக்கு மேல நம்மளே சொன்னோனா அப்பறோ அவுங்களே என்னென்ன இருக்குன் சொல்லி சொல்லுவாங்க இந்த இது இவ்ளோ இரு க்கு இந்த இன்டீரியர்க்கு வந்து இவ்ளோ வரு
செரிக்கா செரிக்கா நம்ம அந்த இது சொல்ட்டா போது அவுங்க அதுக்கான இத சொல்லுவாங்கன் சொல்றீங்க அப்டிதான
ஆ ஆமாமா நம்மளோட ப்ளான சொன்னம்னா அதுக்கே வந்துட்டு அவுங்க வந்து இவ்ளோ அமௌண்ட்டு வரு இவ்ளோ இது வரு அந்த இன் ட்டீரியர் பொருளெலா வந்து இங்க இவ்ளோ இருக்கு இங்கே இவ்ளோ வரு அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க
செரிக்கா செரிக்கா அப்ப நீங்க சொன்ன மாதிரி நானு
செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிதா இவரு அடிச்சாரு ஏன்னா கொழந்தைங்களா இருக்குது ரொம்ப செவத்துல கிறுக்குங்க பண்ணுங்க அப்ப வந்து பாத்தீனா அது போகலன்னா வந்து பாக்க வீடு அசிங்கமா இருக்கு அப்டின் சொல்லி நம்ம வந்து அதுங்க எதாவது செவத்தல கிறுக்குனா எழுதுனா கூட பாத்தீனா நம்ம அ அழிக்கிற மாரி தண்ணி தொட்டு அழிச்சாலோ இல்ல லைட் ட்டா சோப்பாயில் வச்சு அழிச்சாலோ கூட அதுப் போற மாதிரி ஆனா அந்த பழய பெயிண்டோட கலரு போகாம அ இது அழுக்கு மட்டு போற மாரி அப்டி பாத்து பாத்துதா எல்லாமே பண்ணிருக்கு இதாரு இவரு
ஓகேக்கா ஓகே ஓகே
நா அவர்ட்ட கூட அவங்க நம்பர் வாங்கி உனக்கு அனுப்பி விட்ற
செரிக்கா செரி செரிக்கா
கூட சொல்லி அண்ணாட்ட சொல்லி கூட அவங்கள பேச சொல்லி பேசி ஃபுல் கான்ட்ராக்ட் பேசுனாலு சரி இல்ல எப்டின் சொல்லி அவங்கள்ட்ட இல்ல கொஞ்சோ ஐடியா கேட்டுக்கிற மாரி இன்டீரியர்க்கு மத்ததுங்களுக்கெல்லா ஐடியா கேட்டுக்கிற மாரி ஐடியாவு அவர் சொல்றாரு நெறயா நாங்க ஃபர்ஸ்ட்டு ஐடியா தா அவர்ட்ட கேக்க போனோ நம்மளாவே சும்மா ஆளுங்கள வச்சு பண்ணிக்குவோ இப்ப வந்து நம்ம இருக்கற இதுல செலவு பண்ண முடியாதுன் சொல்லிட்டானா அவர் நெறய ஐடியா சொன்னத பாக்கவு இவர்க்கு ரொம்ப புடிச்சு போச்சு பேசாம நீங்களே எங்களுக் பண்ணி குடுத்துருங்க அப்டிங்கிற மாரி இவர் சொல்லிட்டாரு நீங்களே இவ்ளோ ஐடியா குடுக்குறீங்க இனி இத நம்ம எல்லாத்தையு இன்னொருத்தட்ட சொல்லி சொல்லி அவங்க செய்யறதுங்கறது ஒரு பெரிய வேலையா இருக்குல
ஆமாக்கா கண்டிப்பா
ஆ இப்ப அவுங்களே அத செய்யறாங்கன் சொல்லு போது நமக்கு வந்துட்டு கொஞ்சோ டென்ஷன் நமக் கம்மி ஆகு அவங்க சொல்றதே இவ்ளோ கிளியரா சொல்றாங்க அப்ப வேல வந்து சொன்ன டைமுக்குள்ள இவ்ளோ முடிச்சு குடுத்துருவாங்க கரெக்டா பண்ணிருவாங்க அப்டின் சொல்லி
செரிக்கா ஓகேக்கா
நா இவர் வரவுங்கூட உங்க நம்பர் வாங்கி அனுப்புற
செரிக்கா செரிக்கா ஓகேக்கா
நீ அவங்களுக்கு கூப்ட்டு பேசுங்க பேசி உங்களுக்கு ஐடியாவ கேட்கறதுனாலு கேட்டுக்கங்க நீங்க அவர் பேசும்போதே உங்களுக்கே புடிச்சிடு அவர வச்சு நீங்க பண்ணற மாரியே கூட பாப்பீங்க எப்டி ஏ அண்ண பண்றாங்களோ பாத்துட்டு பண்ணட்டு
செரிக்கா ஓகேக்கா ஏன்னா நீங்க சொன்னது இப்ப நல்லாதா போச்சு ஏன்னா வந்து கிளியரா சொல்ட்டீங்க எப்டின்னா உங்களுக்கு இப்ப முன் அனுபவ இருக்கனாலா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு எப்டி என்ன ஏதுன் சொல்லிட்டு ஏன்னா நாங்களு அதா யோசிச்சுட்டு நம்ம முன்ன பின்ன தெரில சரி எப் எப்டின் தெர்ல ஏன்னா நீங்க சொன்னோமா வாங்கி குடுக்க கொஞ்ச கஷ்டதா நமக்கு அப்பப்ப அவங்க ஒவ்வொரு பொருளா சொல்லுவாங்க அந்த டைம் நம்ம அவைளபிலா இருக்கணு போய் அவங்களுக்கு ஒன்னே வாங்கிகுடு நம்ம வாங்கிகுடு இல்லனா அவங்க அந்த டைம் வேல செய்ய மாட்டாங்க அப்பற அவங்க டைம் இழுத்துட்டே இருப்பாங்க நமக்கு வேலயு டிஸ்டர்ப் ஆயிரு டைமு ஆய் ம் இதே மாதிரி நீங்க சொன்ன நல்ல நல்ல பர்சனா இருந்தா நம்ம அவங்ககிட்டையே பேச விட்டு அவங்களே எல்லா பாத்துப் ப்பாங்கல்ல நம்ம அத அதனு சொன்னுமே என்னென்ன குவாலிட்டி எல்லாமே
காது கரக்ட்டா முடிச்சு குடுத்துருவாங்க அப்டிங்கிற நமக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வந்துரு நமக்கு ரொம்ப ப்ரெஷ்ஷரா இருக்காது
கண்டிப்பாக்கா கண்டிப்பா ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அப்போ நீங்க அந்த நம்பர் எனக் சென்ட் பண்ணுங்க நா அப்போ அ நானு பாத்துட் டு ஏன் ஏ ஹஸ்பண்ட் கிட்ட பேச சொல்ற பேசிட்டு அவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாரி கூப்ட்டு நாங்க கேக்குறோ அப்றோ என்னனா எங்ளோட ஐடியாஸ்ல்லா சொல் ரோ அவுங்களு அவுங்க ஐடியாஸ்ல்லா சொல்லுட்டு எது எங்களுக்கு கொஞ்சோ கேக்க
நீங்க கூப்டு அவங்கள்ட்ட பேசிக்கங்க பண்ணிக்கங்க அதே மாதிரி அவர் வந்து வீடு அந்த இது வேலைகள முடிச்சு குடுக்கறத பாத்திங்னா நம்ம சொன்ன டைமுக்கு மிஞ்சி போனா ஒரு டென் டேஸ் ஒன் வீக் முன்னாடி முடிச்சு கொடுத்துருவாங்க முடிச்சு புல்லா டோட்டலா கிளீன் பண்ணி ஃபிரஷா கொடுத்துருவாங்க நமக்கு
அப்டியாக்கா பரவால்லக்கா நல்லா நல்லாதா அப்பா செய்வாங்கன்னு நினைக்கிறே நீங்க சொன்ன
அப்புறோ நமக்கு கிளீனிங்வேலையலா இருக்கு நம்மளால பாக்க முடியாது அதுக்கு ஆள் போட்டு பாக்குற மாதிரி இருக்கும்னு புழம்பிட்ருந்தே அவுங்க சொன்ன சொல்லி முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு நா போய் வீட்ட பாக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எந்தவேலையுமே இல்ல போனதும் நம்ம வந்துட்டு சாமி கும்புற மாதிரி அந்த மாதிரி தா இருக்கு அதனால அவுங்க கிளீனா முடிச்சு குடுத் கொடுத்துருவாங்க பேசி பாருங்க நீங்க சரியா ந இப்போ டீட்டெயில்ஸ் அவருட்ட வாங்கி உனக்கு அனுப்புறே
சேரிக்கா சேரிக்கா ஓகேக்கா ஓகேக்கா சேரிக்கா அப்புறோ ஆ பசங்களா என்ன பண்றாங்க
ஆ இந்தா பசங்கல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க லீவ் விட்டுட்டாங்கல்ல உங்களுக்கு ஒரே குஷால் தா
சேரி சேரி ஓகேக்கா ஓகேக்கா சேரிக்கா ஓகே அப்போ நீங்க உங்க டிஸ்டர்பப் பண்ணிட்டேனு நினைக்கிறே நீங்க உங்க வேலைய பாருங்க நீங்க வந்து எனக்கு நம்பர் மட்டு அப்புறோ அனுப்பி விடுங்க நா அவிர்ட்ட பேசிட்டு இது பண்ணிக்கிறேக்கா
ஆ சேரிமா நா அனுப்பி விடுறே இப்ப
ஓகேக்கா ஓகேக்கா சரிக்கா வச்சுறேங்க்கா
ஆஹ் சரிம்மா